என் பேசுறது கேக்குதா
ஆஹ் சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது கேக்குது ஆஹ் சொல்லுங்கள் சிஸ்டர் கேட்குது ஆனால் பின்னாடி ஏதோ நாய்ஸ் கேட்குது ஆ ஓகே உங்களுக்கு கிளியராக இருக்குங்களா
எனக்கு ரொம்ப லோவா கேக்குது உங்க வாய்ஸ்சு
ஓகே ஓகேங்க சிஸ்டர் ஒன் மினிட் சிஸ்டர் ஓகே இப்ப கேக்குதுங்களா
ஆஹ இப்பவு ஓ கேக்குது பட் ரொம்ப லோவாதான் கேக்குது
ஓ சரிங்க சிஸ்டர் ஆக்சுவலி வெளியே தா இருந்து பேசுகிறே தெரல ஓகேங்க சிஸ்டர் ஓகே ம் சரி அது வாய்ஸ கொஞ்ச இன்க்ரீஸ் பண்ணுறேன் சொல்லுங்க சிஸ்டர் நல்லாருக்கீங்களா
சுத்தமா கேக்கல
ஓகே ஒன் மினிட் ஒன் மினிட் சிஸ்டர் ஆஹ சொல்லுங்க சிஸ்டர் இப்ப கேக்குதுங்களா
ஓர் அளவுக்குத்தான் சிஸ்டர் கேக்குது
நீங்க வெளிய இருக்கீங்களோ
நா ஆமா என்னோட பையனோட தெறப்பு பி கிளாஸ்கு கீழ இருக்கே எ எதிர்க்கு வந்து வண்டி போய்ட்டு வந்துட் எங்டோ இருக்கிற சவுண்ட் கேக்குது இப்ப கேக்குதுங்களா
ஆஹ ஹ கேக்குது கேக்குதுங்க சிஸ்டர் எனக்கு கிளியரா இருக்கு ஓகே உங்களோட வயசு ஓகே இப்போ அந்த வண்டி சவுண்டு மட்டு பேக்ரவுண்டல கொ்ச வருது சிஸ்டர்
அய்யோ அப்பிடியா
ஓகே
ஹலோ
ஆஹ சொல்லுங்க சிஸ்டர்
உம் சொல்லுங்க சிஸ்டர் ஆஹ கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
செல்லுங்க சிஸ்டர் தம்பி தம்பிக்கு ஸ்கூல்க்கு வந்து தம்பிக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்களா
ஆமா தம்பிக்கு ஆக்சுவலா ஸ்பீச் டிலே இஸூ ஆர்டிசம் இருக்கு ஏ த பாத்த அதிகமானதுனால சோ அதனால அவன வந்துட்டு இப்பதான பிளே ஸ்கூல்லல போட்டிருக்கோம் தெரபி கிளாஸ்ல இருக்கான் அவன் பார்டிைவ் மினிட்ஸ் ஆப் ஆபஷனல் தெரப்பி போயிட்டு இருக்கான் அவனுக்கு
சேரி சேரி சரிங்க சிஸ் ம்படிச்சி கூ போயடுவீங்களா
ஆ அதுக்கப்புற அவன நீங்க உத்த தரப்பி குட்ட வீட்டுக்கு போக டூ ஓ கிளாக் கிட்டா ஆகு
சேரி சேரிங்க சிஸ்டர் ஆக்சுவலி என்னோட பையனுக்கும் இஷ்யூஸ் இருக்கு அவனயும் தரப்பி கூட்டிகிட்டு போயிட்டுதான் இருக்கேன்
ஹீம் இப்ப நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்கு சிஸ்டர் இந்த இஷ்யூ அதிகமா டிவி பாக்குறதுனால பிள்ளைங்க கூட விளையாடாம இருக்கிறது வெளியில போகாம இருக்கிறதுனால
சேரி சரி ஆனா இவனுக்குான ஆர்டிஸ்ட் இல்ல சிஸ்டர் லேட் டெவலப்மெண்ட் எல்லாம் லேட்டா பண் ங்க மாதிரி டெவலப்மெண்ட் மைல் ஸ்டோன் இருக்கு
பேர் கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண
பேர் கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்றான் பட் அவனுடைய அடுத்தடுடுத்த ந ஸ்டாட் ஆக்டிவிட்டி இருக்குல்லங்க நிக்கறது நடக்கறது பேசுறது அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக பண்ணறனுச்சுக்கோங்களேன் அந்தந்த ஏஜுக்கானது அப்பப்போ நடக்கல
ஆஹ் இவனும் அதேதான் சிஸ்டர் அதேதான் இவனும் அவன் ஆக்சுவலா டாய்லெட் வறது எல்லாமே இப்பதான் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அவனோட வேலைகலஅவனுக்கு இன்னும் பாத்துக்க தெரியல இப்ப அவன் யுகேஜி போயிருக்கணும் பட் அது அதனால அது ஃபேமிலி சுவேன் அப்படின்றது நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்ததுனால இப்ப தம்பிக்குப்படி எபெக்ட் ஆயிடுச்சு ஓ எனிவேஸ் ரெக்கவரி பண்ணிட்டுருக்கோம் எந்த அளவுக்கு ஒர்க்காகுதுனு பாக்கனும்
ஐடெடிபிகேஷன் இருக்க சிஸ்டர் அவன் அவன் நம்ம பேருக்கு சொல்லி ரிஸ்க்
ஆஹ் பேருக்கு வந்து ஓரளவு தான் சிஸ்டர் ரெஸ்பான் பண்றான் அவனுக்கு இன்னுமே ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ணல ஸ்கிரீன் டைம் வந்துட்டு அவனுக்கு நிறையா கம்மி பண்ண ட்ரை பண்ணாலும் வீட்டு சூழ்நில இருக்கு ஒத்து வர மாட்டேங்து அவ அழுதாலே டிவிய போட்டுடுன்றாங் மொபைல்ட்டு
ஓகே ஓகே தம்பிக்கு வேற ஏதாது இஷ்யூஸ் இருக்குங்களா அழுதா வேறது து பிர
அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல சிஸ்டர் மத்தபடி எல்லாமே நல்லாதான் இருக்கான் இது இந்த ரெஸ்பான்ஸ்ல்லாம் தான் தெரியல மத்தபடி சொன்ன னால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் அவனுக்கு புரியுது ஒன் டூ த்ரீ அதெல்லாமே சொல்லுவான் பட் என்னன்னா யெஸ் அது ரியலைசேஷன் இல்ல
ஓகே ஆ ஸ்பீச் ல டிலேனா நம்ம சொல்றதுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த டைம்ல இல்ல அந்த ஸ்பாட்ல இல்ல பட் அவன் கிட்ட ஸ்பீச் இருக்கு ஓகே ஓகே
அது கண்டனியூஸா பிராக்டிக்ஸ் குடுக்கணும் எனக்கு கொஞ்சம் இப்ப எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் ச சரி இல்லைன்றத நா இருந்தா நான் கொஞ்சம் ஆன்லைன் ஒர்க்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தம்பி கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல
ஓகே ஓகே ஓகேங்க சிஸ்டர் புரியுது ம் ம் ம் ஆக்சுவலி சேம் ப்ராப்ளம் தான் ஆக்சுவலி நாங்களும் அதனால தான் ஆன்லைன்ஸில் தான் இது பண்ணிகிடட்டுருக்கேன் தெரப்பிக்கு போயிட்டுருக்கேன் ஸ்கூலும் போறான் தம்பி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான்
ஸ்டாண்டர்ட் போரானா பேர் என்ன தம்பி பேரு
அ தம்பி பேரு இனியன்
கேக்கல சிஸ்டர்
இனியன்
நல்ல பேரு சொல்லுங்க சொல்லுங்க
ஃபஸ்ட்ஸாண்டர்டுக்கு அட்மிஷன் போட்டுட்டு ஒன்னவர் மட்டும் அப்படியே உடக்காரச்சட்டு அதுக்கப்புறம் தெரப்பிக்கு அவ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருவேங்க
ஓ எங்க கூட்டிட்டு போறீங்க தெரபிக்கு எங்க இருக்கீங்க சிஸ் ச ன ஓ அல்லாம் கேட்க கூடாது சாரி
ஆஹ ஓகே ஆமா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே ஆக்ச்சுவலி அ தெரப் என்னது உனக்கும் மூணு தெரப்பி கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்கேன்
உஹ
ஃஅபஷியோ ஸ்பீச்சே ஓட்டிங் கொடுத்துட்டுருக்கேங்க
புட்டு என்ன ந்த மாதிரி ஃபுட்டு் தம்பிக்கு குடுக்குறீங்க சிஸ்டர் த சுகரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் கம்மி பண்ணுங்க
அஹ் ஆக்சுவலி ஆமா ஆக்சுவலி அந்த ஆட் பாட்டிசம்லாம் அவங்க சுகர் ஐட்டம்ஸே வேணாம் மைதா மாவு வீட் ட்டு இது எதுமே வேணாம் பண்றாங்க ஆனா இவனுக்கு அந்த ஃபுட் இது எதுவும் நம்மளுக்கு எனக்கு வேணான்னு சொல்லல இன்னும் பட் நானாவே குடுக்குறத இல்லைன்னுநெனச்சுக்கோங்களேன் ஒயிட் சுகர் பதிலா பரவுன் சுகர் குடுத்துட்டு
ஆஹ்
விட்டு இருக்கேன் ஆஹ் கொஞ்சம் அ அந்த மார்னிங் டைம்ல ஏதாவது என்னது இந்த மில்லட் தோசை இதெல்லாம் அவனக்கு இறங்க மாட்டேங்கு வேற்பிடுத்தி வேற இல்லாம கொஞ்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு வச்சோ
இப்ப அவன் அவனோட வேலைகள் அவனே பாக்குறான அப்ப டாய்லெட்லாம் வந்து சொல்றானா
வர்பலா இன்னும் பேச ஆரம்பிக்கல சிஸ்டர்
எப்படி அது சமாளிக்க
ஆஹ் அத அதுதான் சொல்லவரல ஆ்சன்ஸ்லதான் காமிப்பான் இப்போச்சு டாய்லெட் போனோ அப்படின்னா ஆக்ஷன்ஸில் தொட்டு காமிப்பான் அப்படிதான் கூட்டிட்டு போறாங்க என்ன சொல் நான் மோஸ்ட்லி ஹ இப்ப என்னது இப்பதான் ட்ரஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போட்டனால த்ரீ மந்த்ஸ் கலச்சி இப்போது எல்லா பிள்ளைங்களும் அழு அழுதுகடட்டுருக்காங்க அதனால தம்பியை வச்சு எனக்குல மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால நாங்க இந்த பிள்ளை எல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்தடுறோம் அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் அக்கப்புற நீங்க ஃபஸ்ட்ஸாண்டர்டில் உட்கார வச்சக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதனால இப்ப அவன் போற தர சென்ரலே ஸ்பஷல் கூல் மாிரபல்டே போருக்கன்னுச்சுங்க
உ அத நான் சரியாயிடுவான் சிஸ்டர் சீக்கிரமா
ம் ஆனா எனக்கு அதுதான் ஆக்சுவலி எல்லாத்தோட சப்ஜெக்ட்ஷும் என்னன்னா ஸ்பெஷல் ஸ்கூல் போகும் போது அவங்களோட டே டடு ஆக்ட் அவங்களோட டெய்லி நீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூல்லல வந்து ன் வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா போயிட்டு இருக்கு எப்படி கணவ் நம்புறதுன்னு தான் தெரலங்க
ஆனா சிஸ்டர் இது எல்லாமே ரொம்ப டைம் இருக்கும் இப்ப தரப்பின்னு கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம மைண்ட் செட் பண்ணி க்கும் பிள்ளைங்க அவங்களே அவங்க எல்லாமே பண்றதுக்கு ஏன்னா நம்ம ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மி பண்ணனும் ஃபுட்டுல கம்மி பண்ணனும் நம்ம நம்ம டைமையும் உங்களுக்கு நிறைய இருக்கணும் அவங்கள்ட்ட உ்காந்து பேசுறது எழுத வைக்கிறது படிக்க வைக்கிறது சோ நிறைய நம்ம முடிஞ்ச அளவு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் அவங்க
ஆ ஆமாங்க சிஸ்டர் இப்பஓகே வந்து அம்மா மட்ட தா சொல்றாச சுோங்களேன் வேற வெ்பிலா வேற வேர்ட அவன் ட்ரை பண்ண மாட்டேிக்கிறான்
அப்புடியா நீங்க நறைய பேச சொல்லி அவனுக்கு டைம் குடுங்க
ஹ நம்ம பேசுறதுல அப்சர்வேஷ இருக்கு ஐடென்டிபிகேஷ இருக்கு அன் திருப்பி ட்ரை பண்ண மாட்ட நடிக்கிறா
ஓகே ஓகே
ஆஹஹ அந்த இஷ்யூஸில் போய்டட்டுக்கனால கூடவே எப்பப்பாரு பேசிகிட்டே தா இருக்கோ ஆனா அவங்ககிட்ட இருந்து அத வந்து ஆக்ஷன்ஸில தா நம்மகிட்ட ரிப்ளே பண்ணறான்னுச்சோ
அது பேசிடுவா அது கொஞ்ச நாள் ஆகு நறைய பிள்ளைங்க பத்து வயசு பத் பதினோரு வயசுல எல்லா பேசியிருக்கிறாங்க
சேரி சேரி சரிங்க சிஸ்டர் ஓகே சிஸ்டர் இப்ப தம்பிக்கி ஃப முடி ஸூல்ல எல்லாம்ட்டி்ரன்ஸ் இருக்குங்களா தம்பிக்கு
ஆஹ ஸ்கூல எல்லா செட்டிங் டாலர் எடுத் சரி வேகமாவே இருக்கு லாஸ்டியரா அவன ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டோ சிஸ்டர் ஆக்சுவலா அங்க வந்துட்டு உக்காந்த இடத்த விட்டு அவன் எந்திரிக்க மாட்டேங்குறா பிள்ளங்க கூட சேந்து விளையாட மாட்டேங்குறா ரொம்ப அழவுறாட்டு கம்பளைண்ட் பண்ணி ஸ்கூல வீட்டுக்கே திருப்பி அமுச்சுட்டாங்க அவன கூட்டிட்டு வராதிங்கன்ற மாரி சொல்லி அப்பெல்லா ரொம்ப அப்செட்டா ஆயிட்டே நானு அதுக்கப்புற ஆஞ்சனேயர் இருக்கு விருத இருக்கிறது உஹ உ சாய் பாபாக்கு விறுதோ எடுத்த கோயிலுக்கு அப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்தோ சிஸ்டர் ரீசென்டா
சரி சரிங்க சிஸ்டர்
போயிட்டு வந்த முருகருக்கு மொட்ட எல்லா போட்டு இப்பிடின்னா குழந்தைய சரி பண்ணி குடு பேசிடலா சீக்கிர ஸ்கூலுக்கு போயிருணனு ரொம்ப இதுவா வேண்டிட்டு வந்தே சோ அததுதா பாகக்கணு சிஸ்டர் இ ரெகுலரா போகணு அ
ஓகே ஓகேங்க சிஸ்டர் ஆனா ஓட்டி குடுத்தா ஆரிசம்ல புல்லா நல்ல இது சேஞ்சஸ் இருக்குன்னு தா சொல்றாங்க
எங்கனா ஓட்டி ஸ்கூலுக்கு அனுப்புனாலு சிஸ்டர் என் பைய வீட்டுக்கு போய் ரொம்ப போனு டிவி பாத்துட்டு இருக்கா
ஆஹ அதுல நம்ம இங்க தெரப்பி கொடுத்து இது பண்ணாலு அங்க போய்ட் இத பிராபளம்
ஆமா அ திருப்பியாப்பா இவளது வேஸ்டா போது பாங்க
ஆஹ்ஹஹ் ஓகே ஆனா இங்க உங்களுக்கு க்கு தெரப்பியில ஸ்கிரீன் டைம ரெடியூஸ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் குடுத்துருப்பாங்க இல்லங்க
அவங்க சொல்றது என்னன்னா வெளியில கூட்டு போங்க உட்கார வச்சு படிக்க வைங்க எழுதுவங்க அப்பறம் டிவி இருக்கிற இடத்துலயோ போன் அப்படியே ஒளிச்சு வைங்க அப்படின்றாங்க பட் இங்க போன் இருக்கிற இடத்த எப்படியாவது பாத்துறேன் மாமியார் வச்சு போன் பார்த்தட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் அடம்ப புடிச்சி அலுவுவான் அவங்களும் குடுத்துருவாங்க
சரி சரி ஆமமா விட்டு கொடுத்துடுறாங்க சரி சரி சரி சரிங்க சிஸ்டர் ஆனா நம்ம நம்ம வீடல ஏதாவது புது புதுசா டாய்ஸ் வச்சு அவனை என்கரேஜ் பண்ணா
ல்லாம் ஒரு எவ்வளோ ஒரு ஹாப்ஃப்ப நார் தா சிஸ்டர் இந்த இத டாய்ஸ் வச்சு வெலையாடறது அது இது எல்லாமே திருப்பி போன்ல தான் மைண்ட் போது திருப்பி ஒரு ஹாஃப்னர் போனு திருப்பி வந்து ஒரு ஹாப் இனா விளையாடுறது
சரி சரி சரிங்க சிஸ்டர் சரிங்க ஓகே ஓகே புரியுது புரியுதுங்க சிஸ்டர் ஆனால் ஆக்சுவலி நான் நான் போம்போது நிறையா பார்க்கறேல அ ன்ன சொல்றது ஆடிசம் வந்துட்டு ஸ்கீரீன டைம குறைச்சிட்டு என்ன சொல்றது ஆக்டிவிட்டி பேஸ்ட் நிறைய கொடுத் த்துட்டு ஓட்டி கொடுக்கும் போது நல்ல கண்ட்ரோல இருக்கு சோசியல அவ என்கேஜ்மெண்ட் மட்டும் அவன்ட இல்லைங்க மத்த கிட்ஸ் கூட பழக மாட்டேிக்கிறானா
இப்ப இப்பதான் பழகுறான் போன வருஷம் இன்நேரம்னா பாத்தீங்கன்னா மத்த பிள்ளைங்க கிட்ட க போகவே மாட்டான் பிள்ளைங்க வந்தாலே புடிச்சு தள்ளி விடுவான் இப்ப இப்ப கூட அவனா இனிஷியேட் எடுத்து போ மாட்டேங்கிறான் இல்லைங்க வந்தா உட்கார்ந்து விளையாடுறான் எல்லாம் பண்றான் லாஸ்ட் இயர்ல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கிட்ட வந்தாலே தூர போயிடுவா தனியாவ இரு
ஓ ஓகே ஓகே ஓகே சிஸ் ம்ம் ஆ கால இப்போ போ போக போக சரியா போயி்டும்ன்னு தான் எனக்கு தோணுது இப்பதான் கொஞ்சம் ஒத்துக்கிறான் சொல்றீங்கள த்த கிட்ஸோட பழக ஆரம்பிக்கிறான் இப்ப இந்த எப்படியும் இந்த யுகேஜி லல்லாம் வந்து கிட்ஸ்யோடநல்ல வில வைப்பாங்க
உம் அது எனக்கு ஒன்னும் பெரிய பிரச்சனை இல் சிஸ்டர் பே பேசிட்டான எனக்கு எல்லாமே ஓகேனா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இப்ப ஒரு இடத்துக்கு போய் குதிச்சு கீழே விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து அந்த அந்த இடத்துக்கு திருப்பி போய் குதிக்க மாட்டான் அந்த ரியலைஸ் சேஷன் அவனுக்கு இருக்கு இந்த டாய்லெட் வரத சொல்லிட்டா டாய்லெட் வரத சொல்லிட்டா இல்ல நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா
பராப்ளம் சால்வ் உம் ஓகே ஓகே சிஸ்டர் உம்
இப்ப ஸ்கூல்ஸே நான் உனக்கு போட்டேன்னு வச்சு க நியர்பை இருக்கிற ஸ்கூல்ல தான் நான் போடணும்
டி போய் பாத்துக்கலாம் கேர் பண்ணிக்காலங்குற மாதிரி
ஆமா நான் அவனுக்கு பிளே ஸ்கூல்லு தெரப்பி எல்லாம் மே நியர்பை தான் போட்டிருக்கேன்
சரி சரி சரிங்க சிஸ்டர் ம்ம்ம் ஓகே சரி கண்டினியூ பண்ணுங்க ஊட்டி கண்டினியூ பண்ணுங்க
ஓகே சிஸர் ஓகே கண்டிப்பா சிஸ்டர் இனியனும் சீக்கிரம் சரியாயிடுவான்
ஆஹ் ஓகேங்க சிஸ்டர் தேங்கயு சிஸ்டர் காலையில காலையில தோசை புதினா சட்னி சமைச்சு வச்சு சாப்பிச்சு மதி மதியத்துக்கு பயண கு லன்ச் கொடுத்து விட்டேங்க நெல்லிக்காய் சாப்பாடு கேரட் பொரியல் யே நாங்க இனிமேதான் சாப் புடணும் எல்லாம் செஞ்சாச்சு அதேதான் சாப்பாடு மட்டும் சூட வச்சு வேணும் அத்த மாமாக்கு அவ்வளோ தான் காலைலயே மத்த இதல்லாம் முடிஞ்சது உம் செரிங்க சிஸ்டர் ஓகேங்க சிஸ்டர்
ஆஹ் ஓகே சிஸ்டர்
ஆஹ் ஓகே ஓ ஆஹ் ஓ கே சி்ஸ்டர் நம்ப அடுத்த கால்ல மீட்
சியர் சியர் ஓகே